வணக்கம் தோளி
வணக்கம் எப்பிடி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே தோளி நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே டிஃபன் ஆச்சுங்களா
அயிருச்சு தோளி
ஆ நானு சாப்பிட்டேங்க என்ன சமயல் இன்னிக்கு ஓ ஓ ஓ செரி
உம் பசங்கல்லா அதேதா
ஆ ஆ இல்ல கெளம்பி
இல்ல இல்ல இன்னைக்கு லீவு தோளி
செரி ஓக்கே ஓக்கே சோ என்ன சொன்னீங்க சாம்பாரு கோதும தோசங்களா ஓ ஓக்கே ஓக்கே செரி செரிங்க மத்தியானத்துக்கு
கா ஆ சாம்பாரு க்கு முட்ட வச்சுக்கணு இல்லைன்னா வேற ஏதாச்சு செய்யணு தொட்டுக்க
செரி செரி செரிங்க நா வந்துட்டு இன்னைக்கு எங்க லீவ் தாங்க அவரு எந்திருச்சாருனா கொஞ்சு வேல வெளியே போ வேண்டிய வேல இருக்குது சேரி அவங்க எந்திக்க எப் எப்ப எந்திரிப்பாங்கன்னே தெரிய பையனு லேட்டா தா தூங்குனா அவங்க எப்ப எந்திரிப்பாங்கன்னு தெரில நா மட்டு எனக்கு பேன் கேக் உத்தி சாப்பிட்டே வீட் பேன் கேக்கு கோதுமே இது அது வீட் பேன் கேக்கு ஆ சொல்ற கோதுமே மாவு வாழப்பழோ முட்ட கொஞ்சு வெண்ணிலா எஸ் து ப்ப இது சோடா உப்பு கரும்பு சக்கர
உம்
இதெல்லா நல்லா வந் வந்து மிக்சில அர அரச்சுக்கொனு தண்ணிக்கு வந்து தண்ணி ஊத்த வே ணா அதுக் பதுவா பால் ஊத்திக்கோனுங்க பாலு ரொம்ப தண்ணியா போய்ரக்கூடாது ஏ இட்லி மாவு பதத்துக் அந்த மாறி இருக்கோனுங்க
உம் சரிங்க தோழி
அ இல்லாட்டி வந்துட்டு வாழப்பழம் மட் டு வாழப்பழம் முட்ட மட்டு பீட் பனி எடுத்துட்டு மத்ததெல்லா வந்து கைலியே க ரண்டிலியே இது பண்லா அஹ் பால் ஊத்தி மத்த அதையு மட்டு அரச்சி இதுல ஊத்திட்டு கோதும்மாவு இதல்லா வந்து அதுலயே போட்டு அப்டி நம்ம கரண்டிலியே அ விக்ஸ்கு இந்த மாறி வச்சு இதுல இதுல பண்லா நா வந்து இது ஈசியா போய்ரு அப்டின்னு சொல்லிட்டு வாழப்பழோ முட்ட இதல்லா இதுல அடிச்சுக்கிட்டேங்க அடிச்சிட்டு தோசக்கல்லைக் கீயோ பட்டரோ எண்ண வேணா நம்மளுக்கு என்ன வேணுமோ எண்ண இந்த மாறி ஊத்தி லைட்டாதா ஊத்தோனு எப்டி தெரிமா மந்தமா கொஞ்சோ மந்தமா ஊத்தனு ரொம்ப மந்தமா ஊத்த கூடாது அதுக்காக ரொ ம்ப இதாவு ஊத்தக் கூடாது ஓரளவுக் அப்றோ வந்து ப ஃபிள ஃபியா வரூ இந்த சோடா உப் பு போட்டதுனால ஃப்ளஃபியா வரூ ஃப்ளஃபியா வ னால மறுடியு திருப்பி போட்டு ரெண்டு பக்கோ வேவச்சா ஃப்ளஃபியா வந்ரூ
எண்ண ஆயில் சேக்னுமா தோழி எண்ண ஊத்தனுமா
அஹ் கீர மட்டு தோசக்கல்ல ஊத்தும் போது மட் டு பட்டரோ கீயோ இ ல்ல எண்ணயோ எதோ ஒன்னு கீழ மட் டு போட்டீங்னா போது மேல வேணுனா நம்மளுக்கு வேணுனா ஊத் ஊத்திக்லா புடிச்சிந்தா ஊத்திக்லா நம்மோ கொழந்தைங்களுக் ஹெல்தியா குடுக்கனுங்க க்காக நான் கீயு கொடுப்பேன் எனக்கு என்னோட எனக்கு இப்போ வந்துட்டு எனக்கு ஹ இது கொலஸ்ட்ரால் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் உடம்பு தேத்துணும் அப்படின்னாங்க சோ எனக்கு வந்து கீ இதெல்லாம் தேவைப்படுது சோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் வந்து அது மேல வச் சு நம்ம அப்படியே சாப்படுறது இருந்தாலும் சாப்லா இல்ல ஹனி ஊத்தி சாப்பில்லாங்க
உம் சொல்லு
தேன் தேனு தேனு ஊத்தி சாப்பில்லாங்க அப்டியே சாப்பில்லா இல்ல ந நெறைய வேத்துக்கு அப்டியே சாப்ட புடிக்கு இல்லாட்டி தேன் ஊத்தி சாப்பில்லாங்க அது கரும்பு சக்கர நா ரொம்ப கம்மியா தா அதாவ் சுகர் எல்லா கொஞ்ச கொம்மியாதா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாம கரும்ப் சர்க்கர யூஸ் பண்ணிக்கிறது
அ அ அ அ அ அதா நாட்டு சக்கரன்
ஆமா ஆம ஆமா ஆம நாட்டு சக்
ம் செரி வெள்ளோ அந்த மாரி யூஸ் பண்ணக்கூடாதா
ஓ யூஸ் பண்ணலா மைதா அந்த இது தம்பிக் கொஞ்சோ ஹெல்த்தியா குடுக்கும்னு சொல்லிட்டு நா இப்டி செஞ்சேங்க
ச்ச் இல்லங்க தோழி அதுதா வந்து வெள்ளம் வெள்ளம் யூஷ்
வெள்ளமா ஓகே ஓகே ஒ ஒ ஓகே யுஸ் பண்ணலா பட் அ ஆ அ இல்ல வெள்ளோ யூஸ் பண்ணலா ரொம்ப ஸ்வீட் த்ருமோ அப்டின்னு தெகட்டிடுங்க ம்ச் எப்டி புரியுதுங்களா இத நம் ப்ரேக் பாஸ்ட எடுக்க ற்துனால ஒரு ரெண்டு மூணு சாப் ஃபுல்லா ச்ச் இப்ப வந்து வெள்ள போட்டீங்கன்னா தெகட்டி ஒன்னே ஒன்னுதா சாப்பிட முடியு அது வயிறு ஃபில் ஆகாது அ அதனால நாட்டு சக்கர போடுறதுனால கொஞ்சமா போட்டதுனால அது வந்துட்டு தெகட்டாது ஒரு ரெண்டு மூணு கூட சாப்பில்ல ப்ரேக்ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அவ வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லா சாப்பிட மாட்டாங்க முட் ட எதுமே சாப் அவ கொஞ்சோ வீக்கா இருக்கா டாக்டர் சொன்னாங்க அவனுக்கு புடிச்ச மாரி செஞ்சு குடுத்தாதா அவ சாப்பட்ருதுங்க அதனாலதா இந்த மாரி செஞ்சி ங்க
செரிங்க தோழி நா டஃரைப் பண்ணி பாக்ற நா எல்லாமே செய்வே தோழி
அ அ பிரியாணி
செய்வே தோழி
ஓகே ஓக் கே பிரியாணி ரெசி சொல்லுங்க பா
உம் வேதுப் பாஸ்மல் ரைசா சாதா ரைஸ்
இல்ல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க உங்க அதாவது ரைஸ்ல்லாம் இப்போ முக்கியமே இல்லை
ம் ஏன்னா மசாலா ஓகே தோழி தண்ணி வந்து அதுதா முக்கியல்ல நா ஒரு தண்ணிக்கு சொல்லிட்டப்பறம் நீங்க அவங்க சொன்னாங்க தோழி
இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்லல்ல நா பிரியாணி பேமஸ் ங்க நா செய்யறது இல்ல அதெல்லாம் நா பாத்துக்கவேங்க நீங்க எப்படி செய்யறீங்கன்னு மட்டு எனக்கு ரெசிபி வேணு ஆக்சுவலி நா நெறைய போ செய்வே ஆக்சுவலி பிரியாணி அரைச்சு ஊத்துவே நல் றையா இல்லாட்டி சும்மா அரைச்சே ஊத்தவே மாட்டே சும்மாபாப் பட்ட கிராம்பு ஏலாக்கா மட் ட்டுமே ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணிட்டு அது மட்டு போடுவே இல்லாட்டி பிரியாணி மஸ் சலாஸ் கடையில் இருக்குல்ல அது வாங்கி போடுவே இல்லாட்டி வெறு அந்தப் பச்ச மொளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்ச மொளகா மட் டு அரைச்சு ஊத்துவே இல்லாட்டி சின்ன சின்ன வெங்காயம் பச்ச மொளகா பட்டா கிராம்பு ஏலகா அதிலே போட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட் டு அது அது ஒரு டைம் அந்த மாரி அரைச்சு செய்வே நெறையா விதமா செய்வேங்க நானு அதனா ஆ அதனால தா உங்ககிட்ட கேட்
நா வந்து எண்ண எண்ணெ ஊத்திட்டு வெங்காயம் போட்டுட் ட்டு நல்லா வதக்கிட்டு பொண்ணிருமா வர வர அந்த பட்டை அந்த லவங்கம் அதெல்லாம் போடுவோல அதெல்லாம் போட்டுட்டு அந்த அந்த இந்த எல்லா ஐட்டமும் அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வ வதங்கின ஒன்னே தக்கு தக்காளி போட்டுட்டு அது நல்லா வதங்கனுதும் அதுக்கப்புறமா கறி வந்து நம்ம அலசி ஊற வெச் வச்சிருப்போம்ல மசாலா எல்லா போட்டு அதுக்கப்புறோ கறி போட் ட்டு அந்த நல்லா அந்த மசாலா கொஞ்சோ இதுவா வரை அது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சதான்க சேத்திருப்போம் மொளகாத்தூளு மஞ்சத்தூளு அப்புறோ வந் ந்து அந்த சிக்கன் தூள் எல்லாமே ஆ அதனால அதுல கொஞ்சோ போட்டுப்பேன் ச்சு போட்டுட்டு ம் சிக்கன் மசாலா போடுவேன் கொஞ்சமா யூஸ் பண்ணுவேன் ரொம்ப யூஸ் பண்ணிக்க மாட்டேன் கொஞ்சமாக சிக்கன் மசாலா அந்த தனித்தூள்னோல சில்லி பவுட்ரு அது போட்டுப்பேன் அவ்ளோ தான் அதுக்கப்பறோ வேற எதும் கலர் கலர் பவுடர் போடுவேன் அவ்ளோதான் வேற எதுமே போட மாட்டேன்‌ அதுல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ல்லா போட்டதுக்கப்புறோ இதெல்லா போட்டு நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரியற நேரத்துக்கு க்கு தண்ணி ஊத்துவேன் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறோ அரிசி ரிசி போட்டுட்டு குக்கர் ரெண்டு விசல் விட்டுட்டனா அவ்ளோ தான் அத கொ புதினா கொத்தமல்லி இது எல்லாமே அப்டியே போட்டு இவங்களா நம்ப மேல வேணா தேவைன்னா ஆ புதினா போட்டுக்லா ச்சு தெரக்கர சமயத்துல நெய்யோனா லாஸ்ட் கூட ஊத்திகிட்டருந்தாலு ஊத்திப்ப ஏனா எங்க வீட்டுக்கார்க்கு நெய் புடிக்காது ஸ் பசங்களுக்கு மட்டும் புடிக்கும் அது நலா அவுங்ளுக் செஞ்சு எடுத்து வஸ்ட்டு அதுக்கப்பரோ நாங்க நெய் ஆட்பண்ணிப்போ
ஓ ஓகே ஓகே ஓகே யா செரி செரி செரி சேரி மசாலான் பாத் தினா சிக்கன் மஸ்
ம் சிக்கன் மசாலா ஆமா ஆ அது மட்டுதா போடுவ வேற எதுவு போட மாட்ட ஏனா ரொம்ப அதிகமா காரமாயிட்டாலு அவ ஸ்கூ சாப்ட மாட்டாங்க பசங்க அதான் பச்ச மிளகா இதெல்லாம் சேக்கூறோம்ல அதுனால கொஞ்சமா போடுவேன் ஏனா கறிலியு நம்ம மிளகாத்தூள் போட்டுகுறோ அதுக்கப்றோ வந்து இதலயு தா மிளகாத்தூள் போட்றோ அதுக்கப்றோ சிக்கன் மசாலா கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்ளோதா அதுக்கு மேல போட மாட்ட அ அவ்ளோதா இரக்கடுவே ரெண்டு விசில் வந்தோன எடுத்து கூட பரிமாற
ம் ம்
நீங்க வேற என்ன செய்விங்க தோழி
கொழந்தைவே செய்வே எல்லாமே செய்வே எது எதுவுமே செய்ய மாட்டேனு இல்ல எதாவது புதுசா கூட ட்ரை பண்ணிட்டே இருப்ப இது போன ரெண்டு நாளக் முன்னாடி ஜவ்வரிசி அல்வா ட்ரை பண்ண நல்லா இருந்துது ஆச்வலி ஆ ஆ நா ரொம்ப நல்லாருந்துச்சு அப்டின்னாங்க எல்லாரு சிம்பளா சிம்பளா இருந்துச்சு சிம்பளாவும் இருந்து ச்சு நல்லா இருந்துச்சு அப்டினு சொல்லி சொன்னாங்க ஆ ஜவ்வரிசி வந்து ஒ மூனுமன் நே ரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிறுவனுங்க ஊற வச்சுட்டு வந்துட்டு மிக்சில போட்டு அரைச்சிருவணு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிருவணுங்க அரச்சிட்டு ஆம ஆமா தண்ணி ஊத்ல தண்ணி ஊத்திதா அரை ணுக தண்ணி லைட்டா தண்ணி ஊத்திதா அரைக்கோனு தண்ணி ஊத்தி அரச்சிட்டு இ ட்லி மாவ் பதத்துக்கு அரச்சிட்டு அப்றோ வந்து க கொஞ்சோ கீ விட்டு வடை சட்டில முந்திரி திராட்ச எல்லா வறுத்து எடுத்துட்டு அஹ் அப்றோ வந்து த்து அந்த ஜவ்வரிசி வந்து மறுபடியு அந்த எண்ணெய் அந்த நெய்யிலியே ஊத்திறலாங்க ஊத்திட்டு அப்டியே கெளறிட்டே இருந்தீங்கன்னா கண்ணாடி பத வருங்க அந்த எடத்துல வந்துட்டு நாட்டு சக்கரைய போடோணுங்க
ஆ ஆ
நாட்டு சக்கரைய போட்டுட்டு நா கம்மியாதா போடுவங்க ஷுகர் ரொம்ப வந்து எப்பவுமே வந்துட்டு நா ஷுகர் நெறைய போட்டு செய்ய மாட்டேங்க ஒரு ஒரு அளவ் அதாது மீடியமா தெகட்டக் கூடாது அப்டிங்கறக்காகவே மீடியமா போட்டு செய்வங்க அப்றோ அந்த கரும்பு சக்கரைய போட்டுட்டு கொஞ்சோ கொஞ்சோ ஒரு ஒரு ஸ் போனா ரொம்ப கீயெல்லா ரொம்ப விடுவனா அப்டின்னல்லா இல்லீங்க ஒரு ஸ்பூன் விட்டீங்கன்னா போது ஒரு ஒரு ஸ்பூனா விட்டு ஒரு நாலஞ்சு ஸ்பூனுக்குள்ளயே முடுச் ட்றோனுக ஒரு கொஞ்சோ கொஞ்சோ ஸ்பூன்வுட்டு அப்டியே கலந்துடே வந்தீங்கனா ஹை ஃபே மீடியம் ஃப்லேம்ல வச்சுகங்க ரொம்ப கம்மியாவு வேண்டா ரொம்ப ஹையாவு வேணா மீடியம் ஃப்லேம்ல வச்சு நல்லா கலந்துட்டே வந்திங்கனா கெட்டியாவா ஆ ஒட்டாம வரு பாத்தரத்துல அப்ப எடுத்து ஆ டிஃபன் பாக்ஸ் இப்ப நெய்யி தடவிட்டு அதுக்குள்ள போ அதுக்குள்ள ஊத்திட்டு கொஞ்ச நேர காய வச்சீங்கன்னா பீஸ் போட்டு சாப்ட்டுக்கலாங்க
செரிங்க தோழி நல்லாவே சொன்னீங்க தோழி வீட்ல எல்லாரு சாப் க்காங்களா
இல்ல இல்லைங்க நா மட்டு தா ஃபஸ்ட் எந்திருச்சே நா மட்டு தா அதுதா இன்னு எந் எந்திரிக்லீங்க
ஆ ஆ செரிங்க தோழி நம்மளுக்கு குடுத்த நேரோ முடிஞ்சிச்சு தோழி மீண்டு பேசலா தோழி இன்னொரு அழைப்புல